ஹலோ
ஹலோ நல்லாருக்கீங்ளாப்பா
ம் நல்லாருக்கே அண்ணா நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா குட்டி பையா
எல்லாருமே நல்லாருக்காங்க குட்டி பைய வந்து சம்ம தூக்கோ தூங்கிட்ருக்காரு இப்பதா தூங்னாரே இப்பதா தூங்குனா நீங்களு கரெக்ட்டா ஃபோன் பண்ணிட் டீங்க ஃபிரீயா இருக்குற டைம்ல கூப்ட்ருக்கீங்க
ஓ சூப்பர் சூப்பர் பரவால்ல செரியா
ம் குட்டி பொண்ணு தூங்கிட்ருக்காங்க ஹால்ல தூங்கிட்ருக்காங்க இங்கே சார் வந்து எ பக்கத்துல படுத்து தூங்கிட்ருக்காரு
என்ன நேரத்துல நா
இப்பதா என்னோட ஒர்க்கெல்லா முடிஞ்சிது வீட்ல உள்ள வேலையெல்லா முடிஞ்சிது அவனு கரெக்ட்டா தூங்கிட்ருக்கான் கொஞ்ச நேரோ ஃபோன் பாக்குறதுக்கு டைம் நல்லாவே கெடச்சிது
சூப்பர் எனக்கு நீங்க வந்து ஒரு பையன ஒரு தடவ உங்க பையன நீங்க இந்த டிஸ்னி லேண்ட்டு இந்த மாரி எடத்துக்கு கூட்டி டிட்டு போயிட்டு வாங்ளே உங்ளுக்கு அந்த மாரி ஐடியா எதுவு இருக்குங்ளா
என்ன என்ன பிளானுக்கு புரியிலியே
இந்த டிஸ்னி பிளாண்டுன் சொல்லுவாங்கல்ல அந்த சின்ன பசங்க கொழந்தைங்கள எல்லாம் கூட்டிட்டு போவாங்க அந்த மிக்கி மௌஸ்ல்லா பெருசா டிரெஸ் போட்டுக்கிட்டு மிக்கி மௌஸ்ஸு இந்த வெளிநாட்டுலல்லா வெச்சிருப்பாங்கல்ல சிங்கப்பூர் எல்லா எடத்துலயு நெறையா ஊர்லருக்கு அந்த டிஸ்னி லேண்ட்டு
ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்கே பாத்துருக்கே ஃபோன்ல பாத்துருக்கே அங்கல்லா போணுங்கற பயங்கர ஆச தா அங்கல்லா போணு அதெல்லா பாக்கணு அப்டின்ட்டு ஆனா நமக்கு இங்க இருக்கறதில்ல இங்க இருக்கறதே பாக்கறதே இன்னு கூட்டிட் போகல இதுல எங்கிர்ந்து நம்ம அவுட்டிங் போறதெல்லா யோசிக்கிறது அப்புடி சொல்லிட்டு அத பாத் து ஆசப்பட்றதோட சேரி அவ்ளோ தா முன்னாடி ஒரு டைமு முன்னாடினில்ல இந்த கல்யாண்த்து கல்யாணோ பண்ற த்துக்கு முன்னாடி நாங்க பெரிய பிளான் போட்டோ ஃபஸ்ட்டு ஆக்ராக்கு போறோ தாஜ்மகால பாக்கறோ ஆ தாஜ்மகால்க்கு போறோ இந்த யூடூபுல, ஃபேஸ்புக்ல, இன் இன்ஸ்டாக்ரா கேம்ரால்லா அந்த தாஜுமகால்க்குள்ள போய் போகும் போது இப்டி டான்ஸ் அடி ஒரு சுத்து சுத்துவாங்கல்ல பாத்திருக்கீங்ளா அந்த வீடியோ பாத்திருக்கீங்ளா லேடிஸ் வந்து சுத்துவாங்க ஹஸ்பண்ட் வந்து இப்டி கைய புடிச்சிட்டு சுத்துவாங்ளே அது வந்து அது ட்ரெஸ் வந்து இப்டி சுத்தறது அழகா இருக்குல்ல அங்க வீடியோல அந்த மாதிரி ஃபஸ் ட்டு போன உட்னயு பண்றோன்டா அப்டிங்கிற மாதிரி கனவு பேராச அது அது பேராசன்னு சொல்றதுன்னா அது ஒரு வெறி அத போய் பண்றோ நம்ம வீடியோ எடுக்கறோ அப்டின்ட்டு கடசீல என்னாச்சு நெக்ஸ்ட்டு அந்த அதெல்லா பேசி பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சாச் சி நெக்ஸ்ட்டு மன்த்து கல்யாணோ வெச்சிட்டாங்க கல்யாணோ பண்ண அடுத் த நெக்ஸ்ட்டு மன்த்தே காலுக்கொரு பெரிய பூட்டு என்ன பூட்டுன் கேளுங்கண்ணா
எனக்கு தெரியும்ப்பா என்ன பூட்டு பரவால்ல சொல்லுங்க
நீங்க கேளுங்க என்ன பூட்டுன் கேட்டா தான சொல்றதுக் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அதா ப்ரெக்னென்ட்டு வெச்சா பாருங்க எனக்கு சாம்பார் ஆப்பு அப்டின் ஆயிருச்சு
இல்ல இப்ப நீங்க உங்க கொழந்தையோட கூட்டிட்டு போய்ட்டு வர்லால்ல
ஆ கொழந்தையோட கூட்டிட் போகலா ஏண்ணா நீங்க நாங்க அந்த மாரி வீடியோ எடுக்கறதுக்கு கொழந்தைய கீழ உட்டா அது எங்கயாவ்து ஓடி போய்ரு அது நெறைய இருக்கு அது மட்டு அது வந்து அப்போ பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணு இப்டி பண்ணலா அப்டி பண்லானு கடசீல ப்ரெக்னன்ட் ஸ்டேரி கொழந்த வளந்துருவாங்க எப்படியு அடுத்த வா அடுத்த வர்ஷத்துக்கு போய்க்கலா அப்டின்னுருக்கும் போது அடுத்த ஒரு கால்கட்டு என்ன வண்றது அடுத்து பைய ஐயோ என்னடா இது இந்த ஆகுராக்கு போவோமா போக மாட்டமா தாஜு மகால பாப்போமா பாக்க மாட்டமான்ட்டு பெரிய டிசப்பாயிண்டடே ஆயிடுச்சி போகவே மாட்டோ அப்டிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோ இப்போ வந்து வே எங்கயாவ்து போலா அப்டின் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் இப்ப கூட ரீசண்டா என்னோட ஹஸ் பண்ட் எங்கியோ போய்ட்டு வந்தாரு இந்த மழ பிரதே பிரதேசத்துக்கு தான் மழ வந்து மழ வந்து பனியா கொட்டிட்டுருக்கும்ல
ஷிம்லாங்களா
சிம்லா இல்ல சிம்லா வேற என்னமோ ஒரு ஊரு மணாடி மணாடி மணாலி மணாலி போயிட்டுருந்த
மணாலி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த டூரு இதெல்லாம் இருக்குல்ல அத விட எனக்கு அங்க புடிச்ச எடம் ஒன்னு இருக்குங்க
உம் சரி அதேயே சொல்லுங்க
லபஸ்னா உம் அதாது பாத்தீங்கன்னா லால் பகத் தோர் சாஸ்திரி அவரோட அகாடமி யூ பி எஸ் சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அங்கதான் வந்து நமக்கு ட்ரெயினிங் தருவாங்க யூ பி எஸ் சி எக்ஸாம் வந்து ஆமா அதுல வந்து பாத் யூ பி எஸ் சில மூணு ரவுண்ட் இருக்கு மூணு ரவுண்டும் நம்ம முடிச்சு கிளியர் பண்ணி அதுக்கப்ரோ நம்ம இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டோம் அப்பிடின்னா நமக்கு வந்து அங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் தருவாங்க நீங்க இந்த விக்ரமாதித்யன் படம் பாத்திருக்கீங்களா
விக்ரம் ஆதித்யன் படம் கேள்வி பட்ருக்க ஆனா பாக்லயே
சரி நல்லா இருக்கும் ஒரு தடவ நீங்க அத பாருங்க துல்கர் சல்மான் உங்களுக்கு புடிக்குமா
ஆ துல்கர் சல்மான புடிக்குமா நம்மாள் தான் துல்கர் சல்மானே சொல்லுங்க
அவரோட படம் தான் மா அது நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும் துல்கர் சல்மான புடிக்குமோ இல்லயோ அவரோட அந்த கதாபேத்திரோ அதுல ரொம்ப நல்லா பண்ணிருப்பாபல அவரு
ம் பாக்குற பாக்குற கண்டிப்பா பாக்குற இன்னைக்கு நைட்டே டவுன்லோட் பண்றோ நைட் ஃபுல்லா உக்காந்து பாக்றோ
கண்டிப்பா அத நீங்க உங்க யூடியூப்லயே இருக்கு நீங்க எதுல வேணா பாக்கலாம் யூடியூப்லயும் இருக்கு ஆமா
அப்போ சரி இ நமக்கு நெட்டு மிச்சம்
நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து அதுல ஒரு சில சீன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க அங்க வந்து அவரு வந்து ட்ரெயின் னிங்லாம் போவருன்ட்டு அந்த ட்ரைனிங் தர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லபஸ்னால தான் தருவங்க இப்ப கூட அந்த டென்த் ஃபெயில் அப்படின்னுட்டு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா
அஜம் படம் கேள்வி பட கூட இல்லயே
அது வந்து நார்த் இந்தியா படம் அது டென்த் ஃபெயில் அப்படிங்கது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் ர்த் இந்தியன்ஸ் அவங்க எடுத்த படம் ரொம்ப பிரமாதமா காமிச்சிருந்தாங்க அந்தாவது அந்த யூ பி எஸ் சி எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணி வேலைக்கு போறதுக்குள்ள அந்த ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்றா அ அப்படிங்கறத ரொம்ப நல்லா தெளிவா காம் க்காங்க அது வந்து ஒரு ஒருத்தரோட ஆட்டோ பயோகிரஃபி
ஓகே ஓகே ஆட்டோ பயோகிராஃபின்னா என்னது
ஆட்டோ பயோகிராஃபின்னா அவரோட இத அவரே வந்து எழுதி வச்சிருக்கத இன்னொரு டைரக்டர் கிட்ட குடுத்துட்டாரு சோ அது வந்து ஆட்டோ பயோகிரஃபி பயோகிரஃபி மாறி ஆமா உண்மை கதை
ஓக்கு கே ஓகே
அது எம் எஸ் டி படம் பாத்திருக்கீங்களா
எம் எஸ் டி படமா என்னண்ணா பாக்காத படம் ஆ எம் எஸ் தோனி படமா த்திருக்க பாத்திருக்கேன்
அந்த படம் எப்படி அது வந்து அவரோட கத தானே அவரோட வாழ்க்கையில நடந்தது தானே படமா ஆக்குனாங்க
ஆம்
அதே மாறி வந்து பாத்தீங்கன்னா ஆ அதே மாறி ஒரு ஐ பிஎஸ் ஆஃபிசர் வந்து எப்படி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாருங்கிறத ஒரு படமாக்கியிருக்காங்க அது ரொம்ப நல்லா ஓடிச்சு
அப்படிங்களா சேரி சேரி
கண்டிப்பா நீங்க அத பாருங்க உங்களுக்கு புடிக்கு அது புடிக்குதோ இல்லையோ உல்கார் சல்மான் உங்க ஆளு நீங்க அந்த படத்த பாத்துருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு
ஆ பாக்றே கண்டிப்பா பாக்
உல்கார் சல்மான் படோ நெறைய பாப்பீங்ளோ
உல்கார் சல்மான் படோ நெறைய பாப்பே நா அவன ரொம்ப பிடிக்கு உல்கார் சல்மான
எனக்கு அவரு புடிச்சு அவர் நடிச்சதுலே வந்து பாத்தீங்கனா இந்த ஹே சினாமிக்கா ரொம்ப பிடிக்கு
புரியல
ஹே சினாமிக்கா அவரோட படங்கள்ல வந்து ஹே சினாமிக்கா அது எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் அந்த படோ நல்லா இருக்கும்ன்னு சொல்லியிருக்காங்க அதோட பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும்ன்னு கேட்ருக்கே னு ஆனா அந்த படோ பாத்ததில்ல துல்கர் சல்மானோட எல்லா படமும் பாத்திருக்கே ஒரு சில படம் எல்லா இப்போ வந்ததெல்லா பார்க்கல இப்ப ஏனா பைய வந்து குட்டி பையே அதனால டைம்மே இருக்காது படோனு உக்காந்து பாத்தா இந்த தேட்ர்ல எப்டி பாக்கறோ அதே மாதிரி பாக்ணு எங்கேயுமே திரும்பாம எந்த பக்கமும் போகாம அதே ஒரே நெலையில உக் உக்காந்து பாக்கணு அந்த மாதிரி படம் பாக்குறதா இருந்தா பாக்கணு இல்லன்னா பாக்க கூடாது அப்டிங்கிற மாதிரி சில டைம்ல கத புரியாம போயிரு இந்த பக்கோ அந்த பக்கோ அதாவது ஒண்ணு பண்ணிட்டு இந்த பசங்ககெல்லா பின்னாடி கத்திக்கிட்டு சோ அப்டிங்கிற மாறி இருக்கு ஏன்டா படம் பாக்க உக்காந்தோ அப்டின்னு ஆயிரு
என்னமா பண்றது நீங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியோட அட்டாச் ஆயிட்டீங்க இப்போ அதுக்கான அந்த நேரங்கள நீங்க செலவு பண்ணிதானே ஆவுணு இப்ப உங்க அம்மா வந்து உங்களுக்கான நேரத்த வந்து உங்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ணாங்கல்ல
ஆமா செலவு பண்ணனால தானே நா இப்படி வாய் அடிச் சுட்டு இருக்கே இல்லன்னா எங்க போய் பேசறது என்னத்த போய் பேசறது சொல்லுங்க கரெக்டா சொன்னீங்க
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நீங்க என்ன படம் பாத்தீங்க
நா கடைசியா வந்து என்ன படம் பாத்தே நீங்க தேட்டுர்ல கேக்குறீங்களா இல்ல வந்
பொதுவா தேட்டரா இருக்கட்டு வீட்ல டிவியில இருக்கட்டு டு இல்ல செல்போன்ல இருக்கட்டு என்ன படம் பாத்தீங்க
இந்த கல்பு படோ தா லாஸ்டா பாத்தது மலையாள படம்
ம் செரி செரி
அந்த கல்வு படந்தா லாஸ்ட்ல பாத்தது நல்லா இரு இருந்துச்சு லவ் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு ச்சி கடைசியில அந்த பொண்ணு வந்து அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாததுனால அவ செத்து போயிருவா அந்த மாதிரி அது ஒரு ஃபீலா இருக்கு ச கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பாத்தா இப்டி அதுல செத்து போற மாதிரி காமிச்சுட்டாங்களே அப்டிங்கிற மாரி கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
அதமா படத்தோட சிறப்பு அம்சமே இப்ப விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு படம் அந்த காலத் துல வந்துச்சு ரொம்ப முன்னாடில்லா கெடையாது ஒரு பன்னெண்டு வர்ஷோ பதினஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடிதா வந்திருக்கு நாலாப் அப்ப வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தே
ஆ
அந்த படம் பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுல வந்து பாத்தீங்கனா அவுளு ரொம்ப நல்ல அழகா காமிச்சிருப்பாங்க அந்த லவ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசில வந்து ஹீரோவு ஹீரோயினு பிரிஞ்சிருவாங்க
ம் சேரவே மாட்டாங்ளா அந்த படத்துல அப்ப கடைசி வரைக்குமே
சேர மாட்டாங்க
அச்சச்சோ நா எப்டி சேர்ந்திருவாங்க அப்டிங்கிற மாரிதா நெனச்சே ஆனா சேர மாட்டாங்ளா இப்பதா தெரியு எனக்கு
புரிது புரிது நீங்க அந்த படத்த இப்ப நா சொன்ன எல்லா படங்களையு ஒரு தடவ பாருங்க குறிப்பா துல்கர் சல்மானோட விக்ரமாதித்யன் படத்த பாத்திருக்கேன்
ம் விக்ரமாதித்யன் மூவி அப்றோ வந்து டென்த்து என்ன சொன்னீங்க டென்த்து ஃபெயிலு அது அப்றோ இன்னொன்னு இப்ப விண்ணை தாண்டி வருவாயா இந்த மூணுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்ரமாதித்யன் படந்தா அடுத்து டென்த் ஃபெயிலு விண்ணை தாண்டி வருவாயா விண்ணை தாண்டி வருவாயா பாத்திருக்கே
நீங்க பாட்டெல்லா நெறயா கேட்டிருப்பீங்க
அய்யோ அந்த பாட்டுக்கெல்லா அடிக்ட்ன்னு கூட சொல்லாமே
ஓ
ம் நீங்க டீ எல்லா குடிச்சிட்டீங்ளா
ஆ குடிஷ்ட்டங்க மணி இப்ப ஏழ்ர ஆக போகுதல்ல
ஆமாமா ஏழ்ரையாக போது நீங்கெல்லா நாலு மணிக்கு டீ குடிக்கிறவராச்சே
கண்டிப்பா கரெக்ட்டா ஞாபகோ வெச்சிருக்கீங்ளே
ம் அதெல்லா ஞாபகோ இல்லாம இருக்குமா செரி நா ஒரு குட்டி டீ குடிச்சிட்டு வந்து அப்றோ உங்களுக்கு கால் பண்றே
கண்டிப்பா ஓகேமா வெச்சுட்டுங்ளா
ஓகே ஓகே
ஓகே